ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதாமா
ஆ
ஆ கேக்குது என்னாடி பண்ற ஆ நல்லா இருக்கேன் சும்மாதா இருக்கேன் ம் வீட்டுக்கு வந்து உக்காந்து ம் வண்ட்டியா வீட்டுக்கு
ஆ வன்ட்ட வன்ட்ட வீட்டுக்கு
என்னாச்சி இன்னைக்கி போனது
இன்னைக்காக்கா அது இங்க வந்து அப்டியே போச்சுக்கா இன்ட்ரியூ அட்டன் பண்ண அது வந்து எக்ஸ் பீரியன்ஸ் வைஸ் ஓகே ஆனா ஒங்களுக்கு வந்து சேல்ரி வந்து அதிகமா கேக்குறீங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க
யா
சரி பாப்போ ஒன்னு லாங் லாங்கா இருக்கு ரொம்போ டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு
நீங்க ஆஃபர் லெட்டரு குடுக்குறேன்னாங்களே என்னதா ஆச்சு
அது எங்கக்கா ஒன்னு தரல இன்னு டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னைக் கூட கால் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அத ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோ இன்னு த்ரீ டேஸ் டைம் குடுங்க அப்டின்றாங்க சோ அதனாலதா சரி பழைய ஆபிஸ்லே ட்ரை பண்ணி கேப்போ
எதுமே இல்லாம வீட்ல ஒக்காந்துட்டு இருக்கே ஒன்ற மாசோ ஆயிடுச்சு இப்டியே ஒக்காந்து இருந்தா அக்கா எதுமே நம்ம நமக்கூ கமிட்மெண்ட் இருக்குல்ல கேக்க வேண்டியதான அவனுங் கிட்ட
அதா நா சொல்லிட்டே இல்லா சொன்னது நால நாங்க வந்து ஒன் மந்தா வீக் ஒன் மந்தா நா இருக் க்கே வ வ வேலயே இல்லாம சேல்ரியு இல்லாம இருக்கே சோ எனக் கெடச்சா பெட்ரா இருக் ஸ்கூல் நியூஸ நீங்க எதுவுமே அப்டேட்டே பண்ண மாட்ரிங்கன்னு கேட்டதுக்கு இல்லமா இன்னு ப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ங்க இன்னு அப்டேட்டா எங்களுக்கு ஒன்னு அப்டேட் வர்ல இன்னு வேற ப்ராசஸ்ல மூவ் பண்றே ஆ மூவ் பண்ணி உங்களுக்கு நா அப்டேட் சொல்றே அப்டின்னு சொன்னாங்க இன்னு த்ரி டேஸ் இன்னு த்ரீ டேஸ் டைம் கொடுங்கன்றாங்க இன்னு த்ரீ டேஸ் டைம் கூட என்ன பண்றதுனால சரி இங்கயே போ வேற என்ன ஆனா பழய ஆபீஸ்லே ட்ரை பண்ணாமான்னு யோசிச்சட்டு இருக்கே ஆல்ரெடி போனே தெரியுமா இன்னல்லே இப்போ இல்ல அங்கே கூப்ட்றா கூப்பிடுறாங்க அதுவு இல்லாம இப்பதைக்கு எதுமே இல்லாத பட்சத்துல அங்க போனா எதுனா வரு இல்ல எனக்கு அடுத்த மாசத்துக்கு எதுனா உதவுமில்ல சரி அப்போ அங்க போயிட்டே கூட ஆ
இங்கெல்லா அங்க வந்து திருப்பியு இது பண்ண மாட்டாங்களா
எங்க இப்போ அ ஆமா அதா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து த்ரீ அது என்னதா அது ஒன் இயர்ல பாதி பா த்ரீ மந்த் த்ரீ மந்தா பிரிப்பாங்களா அத பிரிக்கம் போது நன் நா அ அது வந்து இப்ப த்ரீ மந்த்த் உங்ளுக்கு ஆயிடுச்சு நெக்ஸ்ட் த்ரி மந்த் தா உங்க இது பண்ணுவாங்க சோ அ டிலே ஆகதா செய்யு அப்டின்றாங்க அதனால இப்ப இந்தே ப்ராசஸ் வேன்னா நீங்க வெயிட் பண்ற மாரி தா இன்னு வெயிட் பண்ற மாரி தா இருக்கு அதெல்லா வேற ப்ராசஸ்ல அ வெ வேக்கன்சி இருக்கு நா கேட்டு உங்களுக்கு சொல்றே அப்டின்னு மாரி இன்னொர் த்ரி டேஸ் டைம் கேக்குறாங்க நா த்ரீ டேஸ்ன் நா டைம் கொடுக்கது பிரச்சன கட கட கெடயாது ஆனா கன்ஃபார்மா கெடைக்குமாந்தான்னு டவுட்டா இருக்குல்ல இப்ப கன்ஃபார்மா கெடைக்குமான்னு கேட்டதுக்கு நா உங்க த்ரீடே சிம் கொடுங்க செக் பண்ணிட்டு சொல்றேன்னம் போது நா எப் டி நம்பறது அந்த ஆ அத நானு சொல்லுங்க அதுவு இல்லாம வேற ஒரு எடத்துலயு போய் பாத்துட்டு வந்தே அங்கயு வந்து என்னா சொல்றாங்கன்னா எ து வாய்ஸு வாய்ஸ் ப்ராசஸ் தா என்னன்னா வந்து அங்க ச இதே சேம் சேலரி தா அங்கேயு தர்றாங்க சண்டே ஒர்க்கிங்
ம் ம் ம்
எல்லா சண்டே வா வீக்லி ஒன்ஸ் ஆஃப் தராங்களா அதா சரிட்ட இவர்ட்ட கேட்டது அ ஆமா சண்டே க கஷ் டோ நா ஆல்ரெடி அப்டிதானாக்கா போயிருந்த அப்டிதானா போயிருந்த ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்டு
அய்யோ கடவுளே எதுனாலு யோசிச்சு பண்ணு
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
அதா ஃபர்ஸ்ட்டு அப்டிதா போயிட் இருந்த அதுக்கப்றோ தா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் வேண்டான்ட்டு ஒரேஷிஃப்ட் போயிட்டுருந்தே இப்போ வந்து அதேதா அவுங்ளுக் செட் ஆகாது அதா அம் அம்மா கிட்டயு கேட்ட அவுங்க வந்து உ இஷ்டோ என்னன்னு பாத்து கோ அப்டின்ட்டாங்க சரி அதா அவ வேலனு பாப்போ அப்டின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க
முன்னாடி இது இதுக்கு இல்லாம மொதலுக்கே மோசமா போன மாரியாய்
போனா என்ன கேக்குறாங்க தெரியுமா போயிட்டு எல்லாமே ஓகே பண்றாங்க நேத்து ஒரு ஆ நேத்த ஒரு ஆஃபீஸ் போன அங்க எல்லாமே ஓகே பண் ண்டு நீங்க வந்து எடுப் இருப்பிங்லா கேட்டா லீவ் தர மாட்டோ சிக்ஸ் மன்த்க்கு அப்டின்றாங்க மேரிடானு கேட்டாங்க ஆமா ரீசன்ட் மேரிடான்னு கேட்டாங்க ஆமா அப்டின்ன அதுக்கு வந்து மெட்டிர்னிட்லா தர மாட்டோ ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்கு ஸ்கேனுக்கோ எது இருநாதிவ தரமாட்டோ அப்டின்டு நீ எடுத்தீங்கன்னா அ லீவ் எடுக்கு ஆ லாஸ் ஆஃப் ஆ லாஸ் ஆஃப் பே னு இல்ல இப்டே வேலைய விட்டு நிக்கிற மாரியே இரு க்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க ஏன்னா இது ஆன் ரோடு எதா இருந்தா என்ன நம்ப குடுக்குறது நீ குடுக்கதான போற அது லாஸாஃப் இப்பயே வந்தா என்னன்னா அது அக்சப்ட் பண்ணிக்க மாட்றாங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஓகே ஸ்கில்ஸ் கூட நல்லாதா இருக்கு சூப்பரா இருக்கு ஆனா வந்து நீங்க அ சடனா நீங்க மெட்டீரியல் லீவுனு கேட்டா இங்க தர மாட்டாங்க சோ அது ஹோல் பண்ணிதா வெ க்கணு அப்டின்ற மாரி சொல்ட்டாங்க சோ கால் பேக் பண்றோ நல்ல ஆஃபீஸ் அது ஆனா கால் பேக் பண்றோ அப்டின்னு சொல்ட்டாங்களா ச ஆமா இவளு இப்போ கூட நா டாக்குமெண்ட் சமிட் பண்ண பாத்தீங்களா ஃபஸ்ட்டு கேளி கேட்டது அதுதா இன்டர் லீவுல்லா எடுப்பீங்களா அதுக்கு நா கல்யாணம் பண்ணாம இருக் இருக்க முடியு சொல்லுங்க மெட்டர்டலீவ்ல்லா எடுப்பீங்களா இல்ல அதெல்லா ஒன்னு கடையாது நீங்
நியூலி மேரிடானாக்கத்து இந்த லீவ் தா வரு அதனால அப்டியே யோச்சிக்காங்க போலக்குது
ஏன்னா கேட்டா வந்து இப்போ வந்து அப்டிதா போத்துங்க அப்டிதா போய்ட்டாங்க லீவ் கேட்டு போயிட்டாங்க இப்போ வந்து எங்களுக்கு அது வந்து பர்சன் எடுக்க எடுக்க இது மாதிரி போறாங்கன்னா எங்களுக்கு அது வந்து லாஸ் தா அப்டின்ற மாரியு சொல்றாங்க
ம்
சோ அதனானே இல்ல அப்டி எல்லா கிடையாது இன்கேஸ் எதனா இருந்தாலு சேரி நியர் பை தா நா வந்துருவ மேக்சிமம் லீவ் நா எடுக்க மாட்ட அப்டீலா ஒரு பிளான்னுமே இல்லன்னு சொன்னா கூட அங்க அக்சப்ட் பண்ணிக்க மாட்றாங்க கோல்பன்னதா
ம் நீ கடைல இருக்கியா
நம்மோ ஒன்னு நெனச்சா அதுவொன்னு நடக்குது அப்டீன்ற மாரிதா இருக்கு
ஏதோ ஒன்னோ ஒன்னுனா தானே நடக்குது ம் லாஸ்ட்ல
சாப்ட்டீங்களா
ஆ சேரி சாப்ட்டாச்சு ம் இப்பதா டீ காபி இன்னக்கி ஒன்னோ இல்ல லெமன் ரைஸு கோவக்கா சிப்ஸு
ஆ எங்க வீட்ல வந்து இங்க என்னத்தமா செஞ்சே தக்காளி தொக்கு முட்ட சாப்பாடு
ம் ம்
இன்ன பண்றா பசங்க பசங்க என்ன பண்றாங்க
பசங்க இப்பதா வந்து ஒக்காந்து இருக்குதுங்க ஒன்னு ஐசு தின்னுனு ஒக்காத்துனு இறுக்குது இன்னோனு படிக்கிறனு வெளில ஹால்ல ஒக்காந்துனுக்குறா
ஓ பசங்களுக்குலா ஸ்கூல் செட்டாயிடுச்சா
போறாங்க நாளைக்கி அசஸ்மெண்ட்ன்னு வந்துக்குதுடீ என்னத்த பண்றதுனே எனக்கு ஒண்ணு புரியுலே அதே எனக்கு புரியுல நா ஒரு வாரோங் கூட ஆவல லக்ஷித்துக்கு டைம் டேபுளு அனு ப்புற பாற என்னன்னவோ போட்டு அம்ச்சதுங்க நாளைக்கு அஸ்மெண்டா நாளைக்கு அஸ்மெண்டக்கு இன்னிக்கி அனுப்புதுங்க இன்னா அசஸ்மெண்ட்டு வெய்க்கோங்கன்னு ஒன்னு தெர்ல எனக்கு
நீங்க அந்த அந்த ஸ்கூல்ல இந்த ஸ்கூல் நல்லாக்குன்னு மாத்தனீங்க இப்ப இங்கயே இப்டிதா பன்றாங்களே
அய்யோ கடவுளே இல்ல ஒரு வாரோ கூட ஆவல அதுக்காட்டி இவ்ளோ அசஸ்சஸ்மண்டு குடுத் அதா ம் கேட்டு மெசேஜ் மெசேஜ் கேட்டு அம்ச்சி வெய்ங்க வ அதானா இன்னா கதன்னு தெரியாது அவருக்கு ஒன்னு புரியுல ம் ம்
ஓகே
ம் ம் தா டீ காஃபியாச்சு அவங்க ரெண்டு பேர் காபி போட்டு நாங்க டீய
ஆ நா டீ குடிச்ச ரொம்ப நாள் கழிச்சி நா டீ குச்ச சேரி அது தூங்கிட்டுந்து ஆ எச் ஆர் வன்ட்டாரு அவரு தூங்கிட்ருந்தாரு சேரி ஏந்தோ ஹால்ல ஒக்காந்தா அவரு ரூம்க்கு வன்ட்டா
ம் சேரி சேரி
மாமா இன்னா பண்றாங்க
நீ இல்ல வெளியே போயிருக்காக
வெள்ல போய்ர்க்காங்களா சேரி சேரி ஓகே ஓகேக்கா வீட்டுக்கு வாங்க இங்க ஒரு நாளு
ம் ம் வரும் இப்பதானே நீயே போய் இருக்க வரு வரு
சேரி சேரி ஓகே ஓகே அதுதாக்கா அங்கயே பா க்கலாமான்னு இருக்கே அந்த ஆபீஸ்லயே பாத்தா எனக்கேன்னா அடுத்த மாசோ ஸ்டார்ட் அதா அவங்க இன்னா சொல்றாங்கன்னா த்ரீ மந்த்து அது த்ரீ மந்த் ஆகோன்றாங்க அதுக்கு சும்மாவு இருக்க முடியாதுலக்கா இரு து சம்பளம்பமு கா இப்ப காசு சுத்தம ஒரு ரூபாய் இல்ல இல்லாததுக்கு அங்கயாச்சு போலாமே அப்டித்தா யோசிக்க தோணுது எனக்கு ஏனா எங்க மனை
திருப்பி கேட்க மாட்டானுங்களா
நா அப்ப வந்து ஏனா ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட வேண்டியதா நம்ம அந்த டைம்ல
திருப்பியு நின்னுட்டு திருப்பியு அதே ஆபீஸுக்கு போறது ஒரு மாதிரி இருக்கு
ஆமாக்கா அதுதா நா எனக்கு ஒரு பாலிஸி இருக்கு போவே கூடாது முடிவு பண்டுருவே ஆனா இப்போ வந்து என்னன்னா இப்ப இல்லாத பட்சத்துல அங்கயாச்சு போலாமென்ற மாதிரிதா தோணுது எனக்கு
ம்
ஏனா எங்க போனாலு வந்து அதே சேல்ரி அதே ஜாப்பு ஆனா எப்டி சொல்ற ரொம்ப லாங் லயு கிடைக்குது, கிட்டையு கிடைக்குது கிட்ட போனோன்னு வச்சு உங்க ரொம்ப த தரமட்டமா கிடைக்குது எனக்கு அந்த வேலெல்லா சோ அதனால என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம ஒரு எக்ஸ்பக்ட் பண்ணோம்னா அது ஒன்னு நடக்குது இன்னு ஒரு வார ரெண்டு வார டைம் கேட்டாங்கன்னா இந்த மாசமும் ஓடிடும் அடுத்த மாசம் என்ன பண்ணுவே இந்த மாசமாச்சு ஏதோ இழச்சுக்கோ பறிச்சுக்கோன்னு இ எம் ஐ ஏதோ கட்டி
ந்த மாசத்துக்கு கமிட்மெண்டுக்கு இ எம் ஐக்கு
ஆ இ எம் ஐ ஸ்டார்டிங்கே நா எடுத்து போய் அப்பற நானு எல்லாத்துக்குமே இருக்குல்ல சோ அது அதுக்காகவே நா போவே அதுக்காவே சரி போணு இந்த வாட் ட்டி நா காட்டிடுவே அந்த அடுத்த வாட்டி ந ஞாயித் முடிய போது எல்லா ஒரு இ எம் ஐ முடிஞ்சுருச்சு போன மாசம் சாரி இந்த மாசம் முடிஞ்சுருச்சு அடுத்த மாசம் ஒரு இ எம் ஐ முடியுது ஒன்னொரு இ எம் ஐ மட்டுதா ஸோ கரக்ட்ட கட்டிட்டு வந்தாதா எந்து பேங்க் ஏதாது பே ட்ரான்சாக்க்ஷன்ஸ் எல்லா கரெக்டா இருக்கு எனா எடுக்கனா கூட சீக்கிர டக்குனு எடு க்கலா இத மாறி இந்தெ கேட்டாகா ஏன அது ஒண் ஸ்புக்கு கம்மி ஆகு என ஒன்னு ஆகு
ம் ம் செரி செரி பாரு நீ பாத்துட்டு எது ஒண்ணு பாத்துட்டு யோச்சு பண்ணு சரியா சேரி பாரு நா அப்பறமா பண்றே சேரியா
ஆ சேரிக்கா
ம் சேரிம்மா பாய்
ஆ ஆ பாய் பாய்